அலோ
வண்க்கங்
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லருக்கங் நீங்க
ஆ நல்லா இருக்கே
எங்க ப்ரோ நாய் சவுண்டு கேட்க்குது
ஆம் இந்த இப்பதா வெளிய வந்திருக்கே இப்ப கொஞ்ச நேரோ சிக்கர போயிருவே
ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ என்ன ப்ரோ சாப்டாச்சா
இல்ல இல்ல உண்மே தா லெட்டா தா சாப்பணு சும்மா வேல செஞ்சுட்டு பதினோரு மணி பண்னெண் மணிக்கு சாப்ட்ட தா பசிக்கு
ஓ என்ன வேல செய்றீங்க
இப்ப வீட்ல தா இருக்கே வெவசாயோ
ஓ அப்
காட்ல ஆமா காட்ல வேல பாத்துட்டு அதுக்கப்றோ வந்து பவனோரு மணி பன்னெண்னு மணிக்கு வந் சாப்டா தா அப்டியே சா சாப்ட்ட மாரி இருக்கு காலயே எழுச்சி பசிக்காது அப்ப விட மாட்டே
ஓ அப்டிங்களா செரி இந்த டைம்ல என்ன பயர் போட்டு இருக்கீங்க ப்ரோ
இப்ப கடல
ஒ கடல ஒகே ஒகே ப்ரோ அது எப்டி ப்ரோ தெரி தெரிங் ப்ரோ அதுல டெய்லியு தண்ணி பாச்சனு மா அது
இல்ல இல்ல டெய்லி கெடையாது ஒரு மூண் நாளைக்கு ஒர்க்க
உம் ஓகே ஒகே
ஆமா இப்ப நா காலேஜ் படிச்ட்டு இருக்கே த இட்டிங் ஒர்க்கி வீட்டுக்கு வந்துட்டுரு வீட்டுக்கு வந்திருகே அதனப்புல அந்த விவசாயத்த பாத்தே இப்ப இல்லாட்டி காலஜி காலஜி பேய்றே
ஓகே ஓகே ப்ரே என்ன என்ன படிப்பு படிக்கிறீங்க இப்ப நீ
நா இன்ஜினேரிங்
உம்
பி இ மெக்கானிக்கல் இன்ஜினிரிங்
ஓகே ப்ரோ அப்றோ எப்டி போஜி லைஃப்லா
லைஃப் கேட்டீங்னா அவ்ளதா
ஏடா கூடமா போயிட்ருக்கின்றீங்ளா
ஆமா ஏடா கூடமா பேயிகிட்ருக்கு அது பாட்டுல நானும் போயிக்கிட்ருக்கு நானும் பாது பின்னாடி நானும் பெய் ட்ருக்க அப்டிங்கிற மாரி தா போய்ட்ருக்கு
ஓ அப்டியா ப்ரோ செரி இப்ப நீங்க வந்து விவசாயம் பண்றீங்ள மதியோ
ஆம ஆமா
அதே இதுல அப்ப என்ன ப்ரோ
வெயில்ல எப்டி வெயில்லா பண்ண மாட்டனே அதுக்குதா கால்லே போய் வேலைய முடிச்சுட்டு வெய்ல்லாங் தூங்கிட்டு ஒன்னுன் சாய்கால தா போனு
கூழ்லா அதிகமாக குடிப்பிங்களா ப்ரோ இப்ப
ஆ
ம் ம்
இந்த டைம்ல கூழ்னான ப்ரோ ஓகே
இல்ல ஆமா ப்ரோ கரக்டா இருக்கு அப்பனா இங்கு எனர்ஜியா ஸ்டாம்னாவா
ஆ ஹா
அ
நீங்ளா கூழ்லா குடிச்சிருக்கீங்ளா ப்ரோ கூழ்லா குடுச்சிருக்கீங்களா கடையில தான குடிப்பீங்க நாங் வீட்லியே செஞ்சிரோ ப்ரோ
நா க்ராம தா ப்ரோ எங்க வீட்ல டெய்லி செய்வாங்கோ
அப்படியா ப்ரோ
ம் ப்ரோ நா அப்பா வந்து மரவெட்ற வேலைக் போறாங்க ம் அதனால டெய்லியுமே அவர்லா மார்னிங் போவோ நால் மணிக்கி சோ அதனால அவள்தா கூல் தா ப்ரோ ஃபுல்லாவே
எஆ
எப்டி இருந்தாலு வாரத்துல ஒரு மூண் நாளாச்சு நல்லா குடிப்பே கூழளா
ம் ம் ம் ம்
அப்றம் ப்ரோ ஏதாச்சு டூர் ஏதாச்சி போய்ர்க்கீங்களா பசங்கூட
ஆமா போய்ர்க்க ப்ரோ ஒண் ஒண்டர்லா
போ ஒண்டர்லா போயய் சென்னைக் போய்ர்க்கீங்களா
ஒண்டர்லா சென்னை போல ப்ரோ இங்க கேரளா
அஸ் கேர்ளாவா
சென்னை சென்னைய்ல சென்னைய்ல புதுசா தொறந்துருக் காங்க அந்த குழுவுக்கு போல உனொரு குழு கேரளாவ்ல இருந்ச்சி ஆ அந்த ஒண்டர்லாக்கு போனோ
ஹோக்கிகி இப்ப எங்கப்
அங்க கரக்டாக் கால்ல ஒரு சவனோ க்ளாக்கா எயிட் இல்ல எயிட்டோ க்ளாக்கா தொறந்தாங்க ஓபன் பண்ணாங்க
ஓ
உள்ள போனா உள்ள அங்க வந்து நாங்க போட்ருக்க ட்ரெஸ்லா அலோட் கெடையாதுன்ட்டாங்க
ஓ
அவங்க ஏதோ ஒரு டீ செட்டு அதுக்கப்றோ ஒரு ஒரு இது வச்சிருந்தாங்க அவங்களா அங்க வெளிய வச்சிருந்தாங்க அந்த டி ஸட் வாங்கி போட்டாதா உள்ள போ முடியு அப்படிங்க்ற மாரி உம் தண்ணி வாட்டர் வந்து ரொம்ப இதா இருக்கு அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தாங்க அவங்க
ஓ ஃபோர்சா இருக்நாலயா
ஆ
ம் ஓகே ஓகே ஓகேம்மா. ம் நீங்க எந்த சைட்ல ப்ரோ படிக்கிறிங்க இன்ஜினியரிங் எங்க படிக்கிறிங்க?
நா இங்க திருநெல்வேலி.
திருநெல்வேலி பையனா அப்போ நீங்க.
ஆமாம் ப்ரோ.
ஓகே ஓகே ப்ரோ திருநெல்வேல்ல என்ன ப்ரோ ஃபேமஸ்சு அல்வாவா?
அல்வா ப்ரோ அல்வா ப்ரோ டுவா.
இன்னா ப்ரோ இன்னாஸ் சொல்றீங்க சிறப்பா இருக்குமா அங்க. எல்லா எடத்துலியு கெடைக்குமா அது எல்லாத்துலியு கெடைக்மா?
கெடைக்கு கெடைக்கு.
இப்ப எப்ப ப்ரோ நீங்க கெளம்புவிங்க காலேஜ்கு ஊருக்கு வந்திருக்கன்னிங்கள்ல. அ ஹலோ? ஹலோ? ம். ஹலோ? ஹலோ ப்ரோ கேக்குதா?
ஹலோ?
ஹலோ? இந்த ப்ரோ கேக்குதா? ஹலோ? ஹலோ ப்ரோ கேக்குதுங்ளா? ஹலோ? ஹலோ ப்ரோ? ஹலோ? ஹலோ? ஹலோ ப்ரோ கேக்குதுங்ளா?